வணக்கம் மலபா
கம்
என்ன பண்ற
நானா எல்லாத்தையு தூங்க வச்சுகிட்டு என்ன நெனச்சிகிட்டு ஒன்னுட்ட கடல போடுவே
சாப்டியா
சாப்டாச்சு அங்க
ஆ சாப்டே
பொய் சொல்லக்கூடாது ஏதோ மண்ட கலங்கிருக்குது மண்ட கொழம்பிருக்குதுன் கேட்டே
ஆமா எங்க ஸ்கூல்ல இன்னக்கு ஒரு சின்ன இஸ்ஸூ போயிட்ருக்குது
ம்
எல்லா இந்த சேலரி இஷ்ஷுதா ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ரு க்லா அழகா நம்ம கவர்மெண்ட் என்ன பண்லானா பிரைவேட் ஸ்கூல்ஸ்குலா ஒரு கரெக்டான அமௌண்டு செட் பண்ணா நல்லாருக்குமோ ஆ பிரைவேட் ஸ்கூல் பீஸ் பேம் ஸ்ட்ரக்சர்க்கும் ஒரு இது போடலா
அ நீங்க ஸ்கூல்
ஆசிரியர்களுக்கும் ஒரு இது அது கவர்மெண்ட் ரூல் படி கொண்டு வந்தா அது கரெக்ட்டா போகுல்லன் சொல்றே இதுதான் நிர்ணயிக்கணும் அப்டிங்கிற ஒரு ரூல் வந்துருச்சுன்னா அந்த ரூல்ஸ வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான ஆகணும் சொல்றது புரிதா
அதெல்லா நமக்கு தெரியாது
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமான் ஆமா எனக்கு ரொம்ப மனசே சரியில்ல
கு மனசுக்கு சம்பந்தமே இல்ல நாளைக்கு ஒங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க ஒங்க டீச்சர்ட்ட சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன் கே அதுக்கு பேசுங்க சரி வருதா பாரு இல்லையா வந் பாய் பாய் குட் பாய்னு சொல்லிட்டு வந்துட்டே இரு
ம் ம்
போதா கொறைக்கு ஒங்ளுக்கு வேற பரீட்ச்ச வருகிறது
ஆமா பரீட்ச இருக்கு அதனால பரீட்ச்சைக்கே நா ரொம்ப பிஸியா இருப்பே இப்போ நா எதுக்கு நிக்க முடியாம இருக்கனா இவ்ளோ நாள் நம்பிக்கையா நா இருக்குறன்னு ஒரு எதோ ஒரு அண்டர்டேக்கிங்ல என்ன என்னைய நம்பி ஒரு பத்து பிள்ளைங்க இருக்காங்க
அந்த வாக்குறுதிய பாத்தாக்கி ஒங்களுக்கு அந்த ஆறாயிருவா தா
அந்த ஒன்னு தா ஏ மண்டக்குள்ள அப்புல இருந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஐயோ நம்ம பண்ணிட்டோ எறங்கிட்டோ அந்த வேலைய கரெக்ட்டா முடிச்சுட்டுதா வெளிய வந்து பழக்கமாச்சு எக்ஸாம் வேற போயிட்ருக்கு பிள்ளைங்களுக்கு நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஆனா இன்னைக்கு ஈவினிங் டியூஷன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன நெனச்சாலு சரிமா நா ஈவினிங் டியூஷன் பிள்ளைங்களுக்கு ஒழுங்காவே கிளாஸ் எடுக்கல என்ன எம் ஆ நேத்தி தமிழுக்கு நா ஒரு திருப்தியா வீட்டுக்கு வந்தே ச்ச பிள்ளைங்களுக்கு நம்ம இவ்ளோ இது சொல்லி குடுத்துருக்கோம்ப்பா அப்டிங்ற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் நறைய இருந்துச்சு ஒரு திருப் த்தியா இருக்கு தெரியுமா ஒரு சந்தோஷமா
இது அன்னைக்குள்ள வேல இதெல்லா அதான் நீங்க பொழப்ப எடுக்க முடியாது
ம் இப்போ இன்னைக்கி ஏ நெலமய பாத்தா ஐயோ ஒன்னுமே பிள்ளைகளுக்கு சொல்லி குடுக்கலயே யே ஒன்னுமே எழுதி போடலயே ஒன்னுமே செய்யலயே அப்டி இருக்கு மனசு ம் தோச அடுப்லருக்கு
டேக் இட் ஈசி எதுவு கடந்து போகும்
ஆமா
ஆல்ரெடி ஒங்குளுக்கு வேற பைய் பரீட்ச்சைக்கு வேற டைம் வேணு லீவ் வேணு
ஆமா எனக்கு வேற காலேஜ்ல அந்த
கடவுளா பாத்து நல்ல ஒரு வாய்ப்பு
ஆமா
இந்த வாய்ப்ப யூஸ் பண்ணிக்கிடுங்கள்
ஆ ஆ
நாளைக்கு போய் கேளுங்க ஒங்க டீச்சர்ட்ட
ம்
பாத்துக்கிட்டு அதுக்கு தகுத்து பேசுங்க
அதா பண்ணணு வேற வழி இல்ல
பேசிக்கிட்டு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன் பாருங்க அவங்க சொல்ற ஒங்குளுக்கு செரின் பட்டுதுன்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லியா டாடா காட்டிட்டு வாங்க
வேற வழி இல்ல அதுதா பண்ணணு அதாவது நா நா என்ன சொல்ற நம்ம ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷனா வீட்டுக்கு வரணு ஆ பிள்ளைங்களுக்கு இன்னிக்கு இவ்ளோ சொல்லி குடுத்துருக்கோ கோ அப்டிங்கிற ஒரு திருப்தில வந்தா நா வந்து நிம்மதியா ஏ வேலைய நீங்க என்ன நெனச்சாலு செரி நம ஒரு துணி கூட தொவைக்கல ஒரு பாத்தரத்த கோட எடுத்து வைக்கல நா இதுக்கெடைல எங்க ஐயா வேற இழுத்துட்டு போய்ட்டாரு எல்லாம் நன்மைக்கே வீட்ல இருந்தா நா அந்த நாப
கொழம்பி கொண்டு இருக்கிறது
ஏனா நா வீட்ல இருந்தன் வையே அந்த மெம் கால் பண்ணவா இந்த மேம்க்கு கால் பண்ணவா அப்டி பேசலாமா இப்டி பேசலாமா அவா அப்பிடி சொல்லிருவாள இவ இப்பிடி சொல்லிருவாளா இவட்ட கேப்பமா அவட்ட கேப்போமா இந்த கிறுக்கலயே இருந்திருப்ப கடவுள் அதுக்குதா நீ வேண்டா நா எவ்ளோ வர்லப்பான வானு இழுத்து கொண்டு போய்ட்டா ஆட்டோல அத ஏ கேக்காரபா அங்க போய் ஒரு சம்பவத்த கேளு அங் போயி மார்க்கெட்ல பர்ச்சேஸ்லா பண்ணியாச்சு பண்ணிட்டு வெளிய வந்தாச்சு பில்லு மட்டு எவ்ள தெரியுமா ரண்டாயிருவாய்க்கு காய்கறி வாங்கிருக்குடி எந்த ஊர் து அப்டி வாங்குவாங்ளா அதா எனக்கு தெரியல விசேஷ வீட்ல கூட ரெண்டாயிருவாய்க் காய்கறி வாங்க மாட்டாங்காடி ஆயருவாய்க்கு வாங்கிட்டு நீட்டா கெளம்பி வந்துருப்பாங்க உருளக்கெழங்கு ரெண்டு மூனு கிலோ அ ஆமா உருள கிழங்கு ரெண்டு கிலோ எல்லா ரெண்ரெண்டு நாந்தாண்டி தெ எனக்கு அளவு தெரியாம நா வாட்ல சும்மா பெரக்கி பெரக்கி பெரக்கி பெரக்கி கவர்குள்ள போட்டேண்டி நா இதுக்கு முன்னா பின்னாடி கா மார்க்கெட் போயிருந்தோ காய்கறி வாங்கிருந்தோ ஏதா ஜாமா வாங்கிந்தோனா தெரியு நா மார்க்கெட்னாலே பைய தூக்க வுட்டுருன்ட்டு முன்னாடி சின்ன வயசுல போவம் பாத்துக்கோ அப்ப வந் து எ மென்ட்டாலிட்டி என்னனா அப்பா கூட மார்க்கெட் போனா பை தூக்கணு கையெல்லா செவந்து போவு அப்ப நா போவே மாட்ட ஆர்த்தியதா அனுப்பி அனுப்பி விடறது அதனால எனக்கு ஒரு காய்கறி கூட பெறக்க தெர்ல ரபா
அது என்ன பண்ணணு நீங்க ஒவ்வொரு கிலோ எடுத்ருக்கணு
எனக்கு அளவு தெரியாம நாம் பாட்ல சும்மா உள்ள அள்ளி அள்ளி போட்டு வெய்ட்ட போட்டு பாத்த ரெண்டு கிலோ தானா சேரி ரேட்ட பாக்குல ரெண்டு கிலோ தானா ஆ சேரி இருக்கட்டு ஆ ஒன்ற கிலோதானா ஆ இருக்கட்டு அப்டினே போட்டு போட்டு சும்மா வச்சுட்ட மெளகாலா பெறக்றதுக்கு எனக்கு செரன்னா செர அப்டி ஒரு செர அரபா என்ன நெனைச்சாலு செரி அள்ளி நாம்பாட்ல ஒரு கவர் நறைய போட்டு வெய்ட்ட பாத்த அ எவ்ள காட்டுச்சு அர கிலோ காட்டுச்சு ஐநூத் இல்ல தொளாயிர இருக்கு தொளாயர சம்திங் காட்டுச் தொளாயிர தி முப்பத் நாலு காட்டுச்சு மெளகா சேர் ரைட்டு இருக்கட்டுன் போட்டே ரேட்ட பாக்கே எம்பத்தி சம்திங் காட்டுது
தொளாயிரத்தி முப்பத் நாலு எதுக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு கிலோ வாங்கிருக்கிங்க மொளகா
ஆமா அதா அம்மா ஏசிட்ருக்கா இப்பிடி ஒரு கூமுட்டய வச்சு நா டீச்சரா வச்சு என்ன செய்யன் எனக் கு மண்டையே வேல செய்ல நா இதுக்கு முன்னாடி பின்னாடி மார்க்கெட் வந் என்னமா
ஒரு கிலோ மொளகா வாங்குனது நீயா தா இருப்ப
முன்ன பின்ன நா கடைக்கு போயிருந்தா எனக்கு வாங்க தெரியுண்டி முன்ன பின்ன போவாதள கூட் டு போயிட்டு அத பண்ணு இத பண்ணுன் சாவடிச்சா
மொளகா எவ்ள வாங்கனு வெக்கணுன் லா
ஒண்ணுமே தெரியாது டி அதாவுது அதா ஒனக்கு என்ன தெரிதோ அத போடுலே ஒனக்கு என்ன தெரிதோ அதை செய்லே இப்டி சொன்னனோ சரி நா எனக்கு தெரிஞ்சத செஞ்சுட்டே ஏதேனும் தவறு உள்ளதா ஆமா
செர்தா அப்டி என்னென்ன காய்கறில்லா வாங்குனீங்க
என்னல்லா வாங்னன்னு கேலே முள்ளங்கி ஒரு கிலோ ஒன்ற இல்ல ஒன்னே முக்கால் கிலோ வாங்கினே நா எடுத்தது மட்டு சொல்லுத மொதல்ல முள்ளங்கி வாங்கினே அப்றோ அ உருளக்கெழங்கு எடுத்த
உருளக்கெழங்கு
மூ ரெண்டே முக்கா ரெண்டு முக் முன்னூத்தி சில்லர இருந்துச்சு
ரெண்டே கால் கிலோ
ரெண்டே காலு அதுக்கப்றோ தக்காளி எடுத்த
எத்தன கிலோ
தக்காளி வந்து அது நீ நாலு கிலோ பறக்குன்னு சொல்லிச்சு நா மூணு கிலோதா எடுத்த
தக்காளி ஓகே தக்காளி இப்போ ரெண்டு கிலோவே ரெண்டர கிலோ நூறு ருவா
இல்ல ஒரு கிலோ இருவத்தஞ்சு ருவா
ம் அப்போ பரவல்ல
இருவத்தி எட்டு ருவா ஒரு கிலோ
ம்
அப்போ மூணு கிலோ எடுத்த வேற என்ன எடுத்த மல்லி இல ஒரு கெட்டு எடுத்த
அ
கத்தரிக்கா பெறக்க சொல்லுச்சு எனக்கு பெறக்க தெர்ல எல்லா குண்டு குண்டா இருந்துச்சு சங்கீதாம்மா கிழியில விட்டுருவா கத்திரிக்கா பெறக்கன தப் தப்பா பெறக்கணான்டு கத்திரிக்காயாவ நா வாங்க மாட்டேன்னு சொல்ட்டே
அ
அ என்ன வாங்கின அ பீன்ஸ் பெறக்க போனே பீன்ஸ் போய் பெறக்க தெரியல ஒன் ஒல்லியா ஒல்லியா பறக்கவா ஒல்லியா பறக்கா இவ்ளோ ஒல்லியா பறக்க கூடாதுல கொஞ்சோ குண்டா பறக்குங்கு குண்டா பறக் டா காமிச்சா இவ்ளோ குண்டா பெறக்கக்க கூடாது இது வேண்டா அது வேண்டா சொல்
பாத்து எடுக்கோணு பீன்ஸ்சு ஒல்லிய ஒல்லியாவு எடுக்க கூடாது குண்டாவு எடுக்க கூடாது நடு தரத்துல உள்ளத தா பெறக்கணு
அது எனக்கு தெர்ல ஒடனே அது நீங்க போங்கப்பா நீங்களே அதுல பெறக்குங்கப்பான்னு கவர அதிலேயே போட்டு போட்டு அவரக்கா க்கா பெறக்க போனே அவரக்காய்ல போய் நின்னுட்டு எப்டி பெறக்கணு தெரிய மாட்டிக்கி ஒவ்வொரு பொம்பளயாளு வாறாங்க டபக்கு டபக்குன்னு கையை வெச்சு எடுக்காங்க
அ நம்ம சும்மா பெறக்குனாலே போது
நா என்ன பண்ணணுனு தெரியாம ஒவ்வொரு இதயா பெசைக் பிசிகி பிசிகி பாத்தே லைட்டா புடிச்சு புடிச்சு பாத்தே வெத இருந்தா அத வேண்டா முத்தி போய்ட்டுன்னு கீழே போட்டு வெத இல்லாததா பெறக்கி பெறக்கி பெறக்கி போட்டே அதுவே நா ஒர் ரெண்டு ம ஒரு மணி நேரோ பெக்கிருக்கே ரம்பா
அவரக்காவ
தக்காளியே ரெண்டு மணி நேர பெறக்கிருக்கே ஒன்ற ஒன்றரை மணி நேரமாவது பெறப்பிருப்ப உருளக்கெழங்கு அர மண் நேர பெறக்கி ருக்கே முள்ளாங்கியே ஒரு காமன் நேர பெறக்கிருப்ப
எல்லாத்துக்குமா ரெண்டாயிரம் வந்துது
ஆஹா அதுக்கப்றோ கோவக்கா பாகற்கா முட்டகோசு ரெண்டு முட்டகோசு எடுத்தாச்சு நா தா எடுத்த சின்ன சின்ன முட் முட்டகோசா ரெண்டு எடுக்க அது பெருசா ஒன்னே ஒன்னு எடுத்துச்சு நா சின்ன சின்னதா ரெண்டு எடுப்போம்ன்னு ரெண்டு எடு எடுத்துட்டே அப்றோ கிரிணி பழோ வாங்குச்சு ரெண்டு கிரிணி பழோ
நூத்தி நாலு ருவா தா போட்டாங்க ரெண்டு பழோ ன்னா ஜூஸ் குடிப்போ
ம்
ஃபேம்லிய கிர்ணி கிர்ணிப்பழோ உனக் தெரியாதோ நீ வந்திருக்கும்போத் அவ போட்டுத்தந்துருக்க மாட்டா எப் போதுமே கிர்ணி பழோ ஜூஸு தா நம்ம வீட்ல இருந்துட்டே இருக்கு நெல்லிக்காப் பெறக்கின் சொல்ச்சு நெல்லிக்காவ எல்லாரு நகத்த வச்சு அமுக்கி அமுக்கி பத்து போட்ருந்தாங்க சோ நா து நெல்லிக்கா வேண்டான் போட்டு வன்டே
நெல்லிக்காவ் வெறக்கற்றன்னைக்கி பரு நெல்லிக்காவா
இது வந்து பருசு இல்லடி பருசு இல்ல பிஞ்சு இல்ல ஒரு மாரி சின்ன சைஸா ஜில்லுன்ட்ருக்கு ஃப்ரிட்ஜுல இருந்து அப்ப தட் அந்த மாரி அப்ப அத வேண்டான் போட்டுட்டு தக்காளி பழத்த கதைய கேளு நானே பாத்து பாத்து பாத்து பெறக்கி வெச்சி ரெண்டி ரெண்டு கிலோ அந்த ரெண்டு கிலாவ கொண்டு போய் தட்டிட்டு அவ கொண்டு வந்து தட்டுனா பாத்துக்கோ அந்த ரெண்டு கிலோவ கொண்டு போய் அந்த த தக்காளிக்குள்ள தட்டிட்டு நீ வேற பெறக்கு அவ புதுசா தட் னால நிக்கி நானே அத ஒன்ற்ர மண் நேரமா கடந்து பெறக்கிருக்கே சேரி எனக்கு வந்த விதின் சொல்லிட்டு
இல்ல போல
பொறக்கு பொறக்குன் பொறக்கிருக்கே பொறக்கி மாரி
சருதான் டீ சருதா
ரொம்ப டென்ஷனா இந்ச்சு ம் அத கேளு அ அதெல்லா முடிஞ்சிட்டு நாங்க என்ன பண்ணோ வெளிய வந்தாச்சு மார்க்கெட்லர்ந்து வெளிய வந் து வண்டிய ஸ்டாட் பண்ணது ஆட்டோ செல்ஃபே எடுக்க மாட்டீகாரப்பா எண்ட வேற சண்ட நட க்கு நா வந்து சொன்ன ஏப்ப ரெண்டாய்ருவாய்க்கு எவனாவ்த் காய்கறி வாங்குவானாபா அவ எங்களுக்கு ராஜா மரியாத குடுக்காண்டி இந்த சூப்ப மார்க்கெட்ல அ எல்லாரு தூக்கிட்டு வந்து வெச்சாங்க பைய எல்லாம் போயாச்சு அவ்ளோ ராஜமரியாத வ சி நாங்க வண்டிக்குள்ள ஏத்திர்க்கோ வண்டி செல்ஃப்பே எடுக்க மாட்டீக்கி
சருதா வண்டி மக்கார் பண்ண தொடங்கிட்டு
ஆமா அதுக்கப்ற எப்ப எறங்குகப்பா அவ்னுங்லெல்லா கூப்ட்டா நம்ளுக் கேவலோ அப்டின் சொல்லிட்டு அப்பற எங்க அப்பா நைஸ் போல இழுத்துச்சு முன்னால கெடந்து அப்ற நா லைட்டா பின்னாடி தள்ளிட்டே போனே ல ரொம்ப தள்ளல தள்ளிட்டு அப் நின் நேரா நடந்துட்டே தள்ளிட்டு போன கொஞ்ச தூர இருட்டு இந்த பிக் பஸாருக்கு சைடு தெருல அந்தனைக்கு அதுல போய் நின்னுட்டு தள்ளுனனா ரோட்ல பூராம் பூரா போறம் பூராபேரு என்னய கஷ்டமர்ன் நெனச்சுட்டா எங்க அ ப்பா வோட மக நெனைக்கில
அ